கேக்குதா இருக்கீங்களா கேக்குதா ஹலோ ஆ கேக்குது
கேக்க மாட்டேங்கி
ஆ எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதா
இன்னு கொஞ்சோ பக்கத்துல வச்சு பேசுங்க
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ நா கீழே இருந்தேனா அப்போ திடீர்னு கொழந்தைங்கெல்லா கத்த ஆரம்ச்சிர்ச்சு
சேரி
அதுனால என்னால பேச முடியல அதுனாலதா நா மேல மாடிக்கி ஏறி வந்தே
ஓ அப்புடியா
ஆமா நா பேசணுன் சொல்லிட்டு கதவ பூட்டுன ஃபஸ் மொதல்ல ஆனா அந்த கொழந்த திரும்பவு வந்து கதவ தொறந்துருச்சு அப்பறொ சத்தம் அதிகமாருந்து ச்சு அதுனாலதா செரி கீழ இருந்தா பேச முடியாது நம்மதா சாப் ட்டு முடிச்சிட்டோல்ல அப்டீனு மேல வந்துட்ட
ஆமாம் அதா அந்த கொழந்த ரொம்ப சேட்ட செய்து
ஆமா ரொம்ப சேட்ட
வேற என்ன
இப்ப இருக்க கொழந்தைங்கல்லா அப்டி தான இருக்காங்க
அதுவு சரிதா
ம் அந்த கொழந்தையு அப்டிதா
கேக்க மாட்டிங்கி கொஞ்ச சத்தமா பேசுங்க
அந்த கொழந்தையு அதே மாதிரி தா சேட்ட நறையா
ஓ சேர் சேரி
ம் ஒங்களுக்கு கொழந்தைங்க புடிக்குமா
ம்ஹ்ம் எனக்கு புடிக்காது
ஏ
ஏன்னா எப்டி சொல்றது எனக்கு வந்துட்டு அது ஒரு எரிச்சலா இருக்குற மாரி இருக்கு ஆ அந்த வயசு வந்த பெறகுதா புரியு எனக்கு இன்னு அந்த வயசு வர்ல அதனால எனக்கு இப்போதைக்கு கொழந்தைங்க புடிக்காது
அப்டியா சரி சரி எனக்கு கொழந்தைங்க புடிக்காதுன்லா இல்ல ஆனா இந்த மாதிரி சேட்டப் பண்ணா கொஞ்சோ என்னடா இது அப்டி இருக்கு
அதா சேட்ட செய்யாம இருந்தா நல்லாதா இருக்கு இப்ப எந்த புள்ளதா சேட்ட செய்யாம இருக்கு
ம் இப்போ ஒ இயற்கையப்பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
இயற்கை அது அதுப்பாட்டுக்கா அது வேலைய பாக்து
அப்டி இல்ல ம் ஆமா எதுனால இயற்கை அழி இயற்கை இந்த மாதிரி அதிகமா வெப்பமாகுது பூமின் தெரியுமா
எல்லா மரங்கள் இதெல்லா வெட்றதுனாலதா மரங்கள் இதெல்லா வெட்றனால ஆக்சிஜன் வந்து லெவல் கொறையிறனால வெப்போ இங்க அதிகமாகுது பூமியில
ம்
அதனாலைக்கூட இருக்கலா
வேற எதாவது காரணங்கள் இருக்கா
வேற எதாவ் காரணங்கள் ஓசோன்ல இருக்குற ஓட்டையா கூட இருக்கலா அது பெரியதாகுறனால இப்போ அப்டியே சூரிய இது கதிர்கள் வந்து அதிகமா நம்ம மேல விழ்ற மாரி இருக்கு
ஆம்மா ஒவ்வொரு வருடமு போன வருடத்த விட இந்த வருடம் வெப்பம் அதிகமா இருக்கு இந்த வருடத்த விட அது வருடம் இத விட அதிகமா இருக்கு போல
ஆமா
உங்ளுக் அப்டி தோணுதா
ஆமா கண்டிப்பா சரியான வெய்லா இருக்கு வெளியில போவே முடியாது வண்டில
ஆம்மா சரி தா
ஆம்மா
இப்பல்லா அதிகமா மக்கள் வெயில நடமாடவே முடியிறதில்ல
சரிதா இவ்ளோ வெய்ல யார் நடப்பா வந்து கொடையெல்லா அவங் மொதல்ல புடிச்சிட் போவாங்க இப்போ அது மட்டு இல்ல நல்லா வேற்த்து ஊத்துது இந்த வெய்ல போம் போது அதனால யாருமே மத்தியானத்துக் மேல நடக்றக் யோசிப்
ஆம்மா அப்பறம் வேற எந்த காரணங்களால பூமி மி ம பூமி வெப்பமாகுது
வேற எனக் அவ்ளதாங்க தெரியு நீங்க வேணா சொல்லுங்க கேக்க
பிளாஸ்டிக் கழிவுகள் பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
பிளாஸ்டிக் கழிவுகள் அது மண்ல நம்ம போட்றதுனால பொதஞ்சிபோயி அது மக்குதன்ம இல்லாதனால அந்த இதே விவசாய நிலமா இருந்ச்சினா அந்த மக்குதன்ம இல்லாத பிளாஸ்டிக் இது வந்து விவசாய நிலத்துடைய விவசாய திறன அழிச்சிகிட்டே வருமா
ம்
அதுதா நெகிலியுடைய இது
ஆமா
அது மக்காதனால எத்தன வருஷ கூட பூமிக்கு அடில அப்டியே மா இதாயிதா கடக்கு
ஆமா அதனால மண்ணோட வளமுமே கெட்டு போயிருது
அதா அதனால தா விவசாயோ இப்ப ரொம்ப கொரஞ்கிட்டே வருது
உங்ளுக் இன்னொன் தெரியுமா அந்த மாதிரி குப்பைகள் வந்துட்டு மக் கம்மு பூமிலே இருக்கறதுனால மழை நீர் வந்துட்டு மண்ணு வந்துட்டு மழை நீரை வந்துட்டு உறிஞ்சிக்க மாட்டேங்குது அந்த உறிஞ்சிக்க தன்மைய இழந்துடுது ஏனா அடியில ஃபுல்லா பிளாஸ்டிக்கா இருக்கா அதனால்
ம் ஆமா
இதனால நிலத்தடி நீரும் சேமிக்க மாட்டேங்குங்கறதுனால மண்ணோட ஈரத்தன்மை கொறையுது மண்ணுக்கு தண்ணி இல்னா நம்மள மாதிரி தான அதுவு செத்து போயிருது
அதுவு சரிதா ஆம்மா அதனாலதா இப்ப துணிப்பை இதெல்லா கொண்டு வந்து நடமாட்டத்துல பெயிட்டு இருக்கு
ஆமா நீ கடைகல்ல வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைகள்லா தட பண்ணிட்டாங்க
ஆமா ஆனாலு சில கடைகள்ல குடுப்பாங்க
சரிதா
அதா
சில கடைகள்ல வந்துட்டு ஆ அவங்களே சில கடையில நம்மளே இது வந்துட்டு நம்ம ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்தணு நம்ம வந்து கேக்கணு எதுக்காக பிளாஸ்டிக் பைகள் உபயோகிக்கிறிங்க நீங்க கடையிலெல்லா குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா தட பண்ணிருக்காங்க இல்லையா நீங்க விக்காதிங்கன்னு சொல்லி நம்ம
நம்ம நம்ம அதுக்கு பதிலாதா போயிட்டு எதாவது சாமா கீமா வாங்க னா எதாவது பை தாங்கப்பானு அததா வாங்கறோ நெறைய மக்கள் அப்படிதா இருக்காங்க நம்ம விழிப்புணர்வு வந்து செலர வேணா திருத்து ஆனா மொத்தமா திருத்தாது த நாடுகள்ல மொத்தமாவே பிளாஸ்டிக்க தட பண்ணி கூட இந்த துணிப்பைய வெச்சு செஞ்சு நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க சில நாடுகள்ல
ஆமா சில நாடுகள்ல வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள வந்துட்டு அவங்க மறுசுழற்சி பண்றாங்க மறுசுழற்சி பண்ணி காகித பை செய்றாங்க
முக்கியமா வந்துட்டு நம்ம ம் நம்ம பயன்படுத்துற பொருட்கள நம்ம சரியான முறையில வந்து அகற்றனாலே போது இத மாதிரி கண்ட எடத்துல தூக்கி போடாம இருக்கணு தூக்கி போடுறதுனாலதா அது பூமிக்குள்ள போய்ச் இதாகி வளத்த கொறைக்குது மண் வளத்த இதே மத்த நாடுகள்லனா கம்மியான கம்மியான நெகிழி உபயோகமு அத மறு சுழற்சி பண்றது ரொம்ப நல்ல நல்ல பயன்முறையா வச்சிருப்பாங்க அங்க அதனால இவ்வளோ இதா இருக்கு அந்த நாடுகல்லா
ஆமா முதல்ல அந்த நாடுகள் வந்துட்டு தூய்மையாவு இருக்கு ஆனா நம்ம நாட்ல அப்படி கெடையாது
ஆமா
அதனால நம்ம நாட்ல வந்துட்டு இன்னு விழிப்புணர்வு சட்ட திருத்தங்கள் வந்துட்டு நெறையா சரியா இல்லாததுனாலயா என்னன்னு தெர்ல கடுமையான சட்ட இருக்கணு இந்த மாரி உபயோகிக்க கூடாது தட பண்ணிட்டோ அதையு மீறி உபயோகிச்சா அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்ட்டா யாருமே உபயோகிக்க மாட்டாங்க இதனால தூய்மின் தூய்மையான நாடா உருவாகு
அதுலா சரிதா ஆனா நம்மளுடைய பயன்பாட்டு முறை நம்மளதா பாத்துக்கின்ணு இதே நீங்க எதா கடையில வாங்கும் போது எதாவ்து நெகிழி நெகிழி வந்து பல பயன்முறைகள் இருக்கு நெறைய விஷயமா கொண்டு வந்திருக்காங்க நெகிழி டப்பா காகிதம் அத மாரில்லா ஏகப்பட்டது இருக்கு நம்ம வாங்குற பொருள நம்ம கரெக்டா வெச்சிருக்கனு சரியான முறையில பயன்படுத்தணு சரியான முறையில தூக்கி போடணு எங்கயாது நீங்க நின்னு அத பிரிச்சு இ செஞ்சு முடிச்சுட்டிங்கனா அத குப்ப தொட்டில கரெட்டா போடணு
ம் ஆமா சரியா சொன்னிங்க ம் புரியுது
ம்
நீங்க இந்த மாதிரிதா ஆ நா சாப்பிட்டே நீங்க சாப்ட்டிங்களா
ம் நா சாப்ட்ட நீங்க என்னது இன்னைக்கு
இன்னிக்கு ஒன்னு இல்ல அ எப்பவு போல சாப்பாடு சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
சேர் நா வந்துட்டு பிரியாணி சாப்ட்டே
அப்படியா
கேகுதா
ஆ கேக்குது
சேர் சேர்
சுவை எப்பிடி இருந்துச்சு
பெற தோழி நல்லாதா இருந்துச்சு பிரியாணி பெற நல்லா இல்லாம இருக்குமா
ஆ அதுவு சரிதா நண்பர்கள் எல்லாரையு நீங்க சந்திச்சீங்கள
ஆமா இன்னைக்கி ரெண்டு வருஷோ கழிச்சு நெறைய பேர சந்திச்சே
நல்லா பேசினீங்களா
ஓ நாங்க ரொம்ப நேரொ பேசுனோ ரெண் அர மண் நேரந்தா சாப்ட மத்த நேர ரெண் மணி நேரங்கிட்ட நாங்கள் உக்காந்து பழைய கதைகள்
ம் நினைவுகள் பழைய நினைவுகள்
ஆமா ஆமா
ம் அது ஒரு அற்புதமான ஆ சந்தோஷமான ஒரு நிகழ்வு தால்ல
ஆமா
நம்மள மீண்டும் இப்ப இரண்டு வருடங் கழிச்சு பேசுனதுனால நம்மள மீண்டு அதே சூழ்நிலைக்கு கூட்டிட்டு போகூ
ம் சரியா சொன்னீங்க
ம் சரி உங்களுக்கு நா ச கொஞ்ச நேரொ கழிச்சு கூப்புடவா
ஆ சேரிங்க
ஆ எனக்கு கொஞ்ச வேல இருக்கு நா இதம் ஆ நா முடிச்சிட்டு வந்து கூப்புட்ற
சே வத்திரே நன்றி